ஹலோ
ஆ சொல்லுங்க மேம்
ஆ காலை வணக்கம் என்ன பன்றீங்க
ஹ குட் மார்னிங் மா நா சும்மாதா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதாங்க டீ குடிச்சிட்டு இருக்கேன் நீங்க டீ குடிச்சிட்டீங்களா
ஆ டீ குடிச்சாச்சி மா ஓகேங்க உங்களுக்கு எல்லாம் ஒர்க க்குல்லாம் முடிஞ்ச்சுங்ளா இனிமேல் தானா
ஆஹ் இல்லைங்க இனிமேலு தான் பண்ணும் நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு உங்களுக்க ஒர்க் இல்லலைங்களா
இருக்குங்க ஒர்க் இருக்கு இனிமேல தாங்க ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்
ஓகே ஓகேங்க
சரி சரிங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்லுங்க உங்க வீட்டுல
இன்னைக்கு ஸ்பெஷல்லாங்க என்ன எதுவும் பிளான் பண்ணல இனிமேலாவது யோசிச்சி சமைக்கனும் சமைக்கனுங்க
செரி செரிங்க
அங்க என்னங்க ஸ்பெஷல் ஏதாவது இன்னைக்கு இருக்குங்களா
இன்னைக்கு ஸ்பெஷல்லா ஒண்ணும் இல்லைங்க அப்பா சாம்பார் தான் வச்சுட்டு போயிருக்காங்க
ஓகே ஓகே ஏன் அம்மா சமைக்கலீங்களா
அம்மாதான் ஊருக்கு போயிருக்காங்க அவங்க சண்டே தான் வருவாங்க அதனால அப்பா இன்னைக்கு ஆமாங்க இன்னைக்கு அப்ப அப்பாவோட சமையல்தாங்க
ஓகே ஓகே நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா இல்லைங்களா அப்பாவுக்கு
இல்லைங்க அப்பா சமையல் பாத்துகிட்டாங்க இன்னைக்கு நான் தண்ணி புடிச்சங்க அதனாலதாங்க
ஓகே ஓகேங்க
கிளைமேட்டலாம் எப்டி இருக்குங்க
ஆஹ் இங்க கொஞ்சம் மார்னிங்கே கொஞ்சம் மழைவர மாரி இருந்துச்சு தூரல் எல்லாம் போட்டுட்டு இருக்கு மழை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன்
சரி சரிங்க
அங்க எப்படிங்க இருக்கு கிளைமேட்டலாம் உங்க ஊரு சைடு எல்லாம்
இங்கேயும் அதே மாரிதாங்க காலையில இருந்து மோடமா இருக்கு மழ வர மாதிரிதான் இருக்கு மழை வருமானான்னு தெரியலங்க
சேரி செரிங்க ஆனா நியூஸ்ல வந்து மழை இருக்கிற மாரிதான் சொல்லிருக்காங்க
ஆமா ஆமாங்க சொன்னாங்க இங்கேயும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க நீ எப்படிின்னு வருமா இல்லலைன்னு தெரியலீங்க
ஆமாங்க பட் எனக்கு பார்த்தா வந்து இப்பதான் வந்து அக்னி நட்சத்திரம் முடிஞ்சுது பார்த்தா அதுக்கப்புறம் காத்து காலந்தான் அடிக்குது இப்பதான் என்னம மழை பெய்து
ஆமாமாங்க
ஆஹ் மா
இந்த ஜூன் ஃபுல்லா என்ங்க ஜூன் ஃபுல்லாவே இன்னைக்கு மழை வர மாரி தெரியலங்க எல்லாம் வெயில் தான் இருக்கு போல
ஆமாங்க வெயிலும் ஆனா ரொம்ப தான் அடிச்சுட்டு இருக்கு பட் ஆனா மழ வந்து ஒழுங்கா பெய்ய மாட்டேங்குது இது விட்டு விட்டு வருது கரெக்டார பெஞ்சா வச்சும் நம்மக்கு வேக்கம் கொஞ்சம் தனியும்னு சொல்லுவாங்க
ஆமாங்க அது மாறிரி எப்டி வருமா இல்லையானே தெரியலீங்க
அவங்க வானிலை அறிக்கை ஒண்ணு சொல்லுது நடக்கறது ஒன்னா இருக்கு
ம் லாஸ்ட் இயரோட இந்த இயர் கொஞ்சோம் மழ கம்மியா தான் இருக்கும் போலங்க
ஆமாங்க இப்டிலாம் மழ இருந்துசுன்னா விவசாயிகள் தான் ரொம்ப பாவம் அவங்களுக்கு இந்த மழ இல்லாம எப்படி வந்து இ பண்ணுவாங்கன்னு தெரியல
அதான் ஆல்ரெடி விவசாயமே அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இதுல மழையும் வர வரலைன்னா ஒண்ணு பண்ண முடியாது
ஆமாங்க உங்களுக்கு விவசாயத்த பத்தி எதலாம் தெரியுங்களா
விவசாயத்த பத்தி அவ்வளோக்கா ஒன்னும் தெரியாதுங்க மேலோட்டமா தெரியுங்க அவ்ளோ தாங்க ம் செரிங்க இன்னைக்கி வெளிய எங்கேயும் போலங்களா
ஆ இன்னைக்கி வெளிய எங்கயும் போலங்க வீட்லேயே கொஞ்சம் கிளினிக் ஒர்க்லாம் இருக்குங்களா அத கொஞ்சம் அந்த அந்த ஒர்க் பண்றதுக்கே சரியாயிரும் டைம் நமக்கு அதான் நா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் எங்யும் பிளான் பண்ணிக்க வேண்டியதான் நமக்கு
சேர் செரிங்க
நீங்க வெளிய எங்கியும் போலீங்ளா
இன்னைக்கி வெளியே எங்கே போற மாரி இருக்காதுங்க நாளைக்கு தான் எங்க போனு போவங்க
ஓகே ஓகேங்க
ம் செரி
ரெண்டு நாளுமே வந்துட்டு ஒர்க் லீவுங்களா
ஆ சாட்டர்டே சண்டே லீவ் தாங்க ஒர்க்
ஆ ஓகே ஓகே
சேரி செரிங்க நீங்க வீட்லதான் இருப்பீங்களா இல்ல வெளியே ஒர்க் ஏதாது போறீங்களா
ஆ நான் வந்து வீட்டு்லதான் இருப்பேன் நானு எப்பயாவுது சம்டைம்ஸ் வந்து வீட்டுல இருந்து வேல பாக்குற மாரி இருந்தா அந்த மாரி வேல கிடைச்சதுன்னா நான் பண்ணுவேன் நான் அவ்ளோதான் ஆ நீங்க எப்டி பார்ட் டைம் ஜாப்ல்லாம் போவீங்களா இல்ல ஒன்லி ஃபுல் டைம் மட்டும் தானுங்களா
புல் டைம் ஜாபும் அ பாத்துட்டு தான் இருக்கேன் பார்ட் டைம்ல கிடைச்சா பண்ணிட்டு தாங்க இருக்கேன்
ஓகே ஓகேங்க செரி உங்களுக்கு ஏதாவது தெரி்ஞ்ச ஜாப் இருந்தா எனக்கும் அப்டியே கொஞ்சோம் சொல்லுங்க நானும் கொஞ்சோம் அப்டியே ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆ சரி ஓகே ஓகே உங்களுக்கு எந்த மாரி ஃபீல்டு பண்றது எனக்கு ரொம்ப புடிக்கும்
இப்பதிக்கு என்ன யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதுல சும்மா எடிட் பண்ணி போட்டுருக்கங்க
ஓ நீங்க எடிட்லாம் நல்லா பண்ணுவீங்களா அப்ப
நான் ஏதோ பண்ணுவாங்க நல்லா பண்ணுவேன்னு சொல்ல முடியாது
ஓகே ஓகேங்க ரீச் ஆகுதுங்களா
ஏதோ போயிட்டு இருக்குதுங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒன் மந்த் ஆகுது
ஓகே ஓகேங்க
ஆ இனி போ போதாங்க தெரியும்
நீங்க எடிட்க்கு நீங்க எந்த மாரி எந்த மாரி ஆப் எப்லாம் யூஸ் பண்ணுவீங்க நீங்க
எடிட்க்கு பாத்தீங்கன்னா வி என் இருக்கு கேப் கட்டு இன்சார்ட் இந்த மாரிச்ச இதுதான் யூஸ் பண்ணிட்ருக்கேங்க
ஓகே ஓகேங்க பட் அதுல ரொம்ப நேரம்டைம் அதுலயே போயிரும் சொல்லிருவாங்க எடிட் பண்ண உக்காந்தோம்னா நாம
ஆமாங்க எடிட் பண்ணி நம்ம என்னதா எடிட் பண்ணி அவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ணாலுமே ஆனா வியூஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாதான் போகுது ஆனா சில பேர்ல பாத்தீங்கன்னா எஃபோர்ட் அதிகமா போட மாட்டாங்க கடமைக்கு பண்றாம் பண்ணனும் போடணும் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் நல்லா வியூஸ் போயிட்டுதான் இருக்கு
கண்டிப்பாங்க இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் வந்துட்டு சில பேர் பாருங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ஒரு ரெண்டே நிமிஷம் பத்து செகண்டுக்குள்ள தான் வீடியோ இருக்கும் பட் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ வீவஸ் போயிட்டு இருக்கோ சில பேர் கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க அவங்களுக்கு வீவஸே போகவே மாட்டேங்குது
ஆமாங்க அதுதான் என்ன என்னன்னு தெரியல நம்ம எஃபோர்ட் போடுற போட்டு பண்ணாலுமே அவ்வளோ வீழ்ச்சி கிடைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும்
ஆஹ் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் வந்துஞ்ச நாள் தான் இரு ஸ்டாரிங்கறனால கொஞ்சம் அப்படி இருக்கும் கொஞ்சம் ரீச் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்றகொஞ்சம் லீ்ஸ்லாம் கொஞ்சம் மக்கல்லாம் கொஞ்ச வந்துருவாங்க
ஆமாங்க அது போ போதா வருங்க பாக்கலாம் ஒன் மந்த்தா ஆகுது போக போதாங்க வரும்
ஆஹ் இப்ப எல்லாம் பாருங்க இப்பெல்லாம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஒண்ணு ரெண்டு பேர் தான் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தங்க இப்பல்ல பாருங்க வீட்டுல இருக்கிறங்க லேடிஸ் எல்லாருமே வந்து போட ஆரம்பிச்சு ங்க குழந்தைளை வச்சு கூட இப்ப ட்ரை பண்ணி இருக்காங்க ஆஹ் நீங்க அதிகமா சோசியல் மீடியலாம் யூஸ் பண்ணுவீங்களா
ஆஹ் யூஸ் பண்ட்டுதாங்க இருக்கேன்
ஓக்கே ஓகேங்க
உம் சரி சரிங்க வீட்டுல இருக்கவங்களா இல்ல வேலைக்கு போயிட்டாங்களா இல்ல என்ன பண்றாங்க
ஆஹ் வீட்டுல வந்து அப்பா வேலைக்கு போயிட்டாங்கங்க அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க
செரிங்க
ஆஹ் நான் சும்மா இப்பதாங்க எந்திரிச்சுன்னா இந்த டீ குடிச்சிட்டு இருக்கேன் நானு
செரி செரிங்க
அங்க எல்லா என்ன பண்றாங்க
அஹ் இங்க பாத்தீங்கன்னா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க
ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க எப்டிங்க அம்மா வரதுக்குள்ளே நீங்க ஒர்க்கெல்லாம் பினிஷ் பண்ணி வைப்பீங்களா துணி தொவைக்கிறதல்லாம் அந்த மாதிரிதான் இல்ல அம்மா வந்துதான் பண்ணணுங்களா
இல்ல நான் தான் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அம்மா ச சண்டே நாளைக்கு தான் வருவேன்னாங்க அது வரைக்கும் துவைக்காம இருக்க முடியாதுங்க நான் தா துவைக்கணுங்க
ஆமாங்கப்ப அவங்களே இப்ப த்ரீ டேஸ் அதுமா ஊருக்கு போய்ட்டு வரும்போது கஷ்டமாதான் இருக்கும்
ஆமாமாங்க
ஆஹ் எதனால எங்க ஸ்டிவலுங்களா ஊர்ல அம்மா என்ன ரீசென்னுகாக போயிருக்காங்க
ஆஹ் இது ரிலேட்டிவ் ஒருத்தவங்க டெத் ஆயிட்டாங்க
ஓகே ஓகே
ஆஹ் அதுக்காக போயிருக்காங்க
ஆஹ் நீங்க யாரும் போகலீங்களா நீங்களும் உங்க தம்பியும்
இல்ல இல்லைங்க அப்பா அம்மா மட்டும் போனா போதுன்னு சொன்னாங்க சரி அவங்க மட்டும் போயிட்டு வட்டோனுவிட்டேங்க
சரி ஓகே ஓகேங்க
உம் செரிங்க
அப்புறம் உங்க தம்பி கூடல்லாம் எங்கேயும் வெளிய எல்லாம் போகலீங்களா
இனைக்கு வெளியே போற மாதிரி எது இல்லைங்க நாளைக்கு இது தான்
சரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க
பிரதர் தான் தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க
ஓகே ஓகேங்க நீங்க ஹெல்ப் பண்ணலீங்களா பிரதருக்கு அவரு பா அவர புடிக்க விட்டுட்டுட்டு நீங்க போன் யூஸ் பண்றீங்க
இல்லைங்க நான் ஆறு மணிக்கு தண்ணி புடிச்சட்டேங்க தம்பிக்கு வந்து ஏழு டு எட்டு வருங்க
ஓகே ஓகே பிரதர் தண்ணிய எல்லாம் நல்லா குடிப்பாருங்ளா
இல்ல இல்லைங்க இன்னைக்குதான் புடிக்கிறாருங்க
ஓகேங்க பாத்துங்க பண்ணாத விசயத்த புதுசா பண்ண போய் மழ கீதும் வந்துற போது உங்க ஊர்ரு சைடுஎல்லாம்
அப்படித்தாங்க வர மாதிரிதாங்க இருக்கு
அதனாலதான் மழை வருதுன்னு சொல்றீங்களா நீங்க வெள்ளம் பாருங்க ஓட போது எல்லாத்தையும் பொருள எல்லாம் எடுக்கு உள்ள வச்சுங்க எல்லாைத்தையும் காத்துக்கயாதுக்கும் பறந்துடற போது புயல் வந்து
அது தாங்க
ஆஹ் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க இந்த நல்ல செய்திய உங்க சின்ன பையன் இப்படி நல்லா வேலை செய்யறாங்கன்னு
ஆஹ் சொல்றேங்க சொல்றேங்க ஆல்ரெடி அப்பாக்கு தெரியுங்க அம்மாக்கு மட்டும் சொல்லுங்க
ஓகே ஓகேங்க
சரி சரி பொறுப்புதாங்க நான் இந்த தண்ணி புிடிக்கிற விஷயத்துல மட்டும் ஒரு கொஞ்சம் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு
ஆமாமாங்க முக்கால்வாசி பசங்களே அப்படிதாங்க இருக்குாங்க தண்ணி தூக்குறதுனாலே உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கு
ஆமாமாங்க
ஆஹ் நீங்க மூவிஸ்க்கெல்லாம் போவீங்களா இல்ல மொபைல்லயே பாத்துருவீங்களா
நான் மூவிஸ் போவேங்க எப்ப தான் போவேன் அடிக்கடி போக மாட்டேன் மொபைல்லயே பாத்துக்கறிறது
ஓகே ஓகேங்க இப்பெல்லாம் வந்து ஓடிபிலயே பட வரறனால யாருமே வந்து பா்த்த விரும்ப மாட்டேிக்கிறாங்க
ஆமாங்க இப்ப எல்லாருமே ஓ டி டில தான பாத்துட்ருக்காங்க
அதான் தாங்க கடைசி என்ன படம் பாத்தீங்க
ஞாபகமே இல்லைங்க ஏதோ பொங்கலுக்கு ஏதோ போயிட்டு வந்த மாரிதான் இருக்கு
ஓகே ஓகேங்க நீங்க எப்படிங்க எல்லா எல்லா மூவிஸ் பாப்பீங்களா இல்ல செலக்டடா உங்களுக்கு குடுத்த ஹீரோட படம் வந்தா மட்டும் பாப்பீங்ளா
இல்ல எல்லா மூவியுமே மூவிக்கு எல்லாமூவி போ போயிருவங்க தியேட்டருக்கு
ஓகே ஓகேங்க
பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ போறது ஒருராளோட மத்தங்களுக்கு எல்லாம் எப்ப வேணா போய் பாத்துக்கறதாங்க
ஓகே ஓகே இப்பல்லாம் வந்து படம் எல்லாம் வந்து முன்ன மாரிலாம் இன்ட்ரெஸ்டடா வர மாட்டேக்குதுங்க பாதி சீன் வந்து நல்லா இருந்தா பாதி ஹாஃப் வந்து நல்லாவே இருக்க மாட்டேக்குது
ஆமாமாங்க
ஆஹ் உங்க ஊர்ல எல்லாம் தோட்டருக்கு க்கு ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளவுங்க அமௌண்ட் ஒரு ஒரு படம் பார்கறத்துக்கு
ஆஹ ஸ்டார்டி் ஒன் டுவெண்ட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க
ஓகே ஃபர்ஸ்ட்ட்டு டே ஷோக்கும் அதேதான் அமௌன்டா
ஆஹ் பஸ்ட்டேக்கும் அதேதான் ஹ ஸ்டாரிங் டிக்கெட்டு ஒன் டுவெண்ட்டில இருந்து டூ ஹண்ட்ரட டூ பிப்டி
ஓகே ஓகேங்க நீங்க நேர்ல போய் டிக்கெட் எடுப்பீங்கலா இ வீட்டுல இருந்த மொபைல்லயே புக் பண்ணிருவீங்களா
இல்ல நான் ஃபஸ்ட்டே பர்ஸ்ட் ஷோ போறன் மூவிக்கு மட்டும்தாங்க ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்றது
ஓகே ஓகேங்க
போய் எடுத்துக்கலாங்க
நைட் ஷோலாம் போவீங்களா
போவாங்க
ஓகே தம்பி கூட போவீங்களா இல்ல நீங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இது போயிருவீங்களா
இல்ல தம்பி அவரோட ஃப்ரெண்டு் கூட போயிருவாருங்க நான் என்னோட ஃப்ரெண்டோட பெருங்க
ஃபேமிலிய எலாம் குடும்ப குடும்பத்தோடலாம் சேர்ந்து படம் பார்க்க போ மாட்டீங்களா
இ அப்டி போன படம்னா பாத்தீங்கன்னா அதெலாம் ரொம்ப ரேரு தாங்க சின்ன வயசுலதான் போயிருக்கேன் ஃபேமிலியோட
ஓகே ஓகே அவங்க ஓகே ஓகே உங்களுக்கு இந்த மாரி ஏஜ் இருக்கு இதனால வந்துட்டுடலயே சில பேர் வந்து வீட்டுல அம்மா அப்பா வந்துட்டு சில பசங்களோட போய் படம் பக்கும்ன்னனு நெனப்பாங்க போல
ஆமாங்க ஆஹ கூட்டிகிட்டு போகணுங்க உம் ஏதாவது படத்துக்கு இல் ஹலோ ஹலோ அஹ் அதாங்க கூட்டிட்டு போனுங்க ஆஹ் கேக்குதுங்மா
ஆஹ் சொல்லுங்க
ஆஹ் அதவ் வெளியதான் கூட்டிட்டு போனும்னு சொன்னாங்க
ஆஹ் செரிங்க செரிங்க நமக்கான அழைப்பு முடிந்தது வேற ஒரு கால்ல நம்ம சந்திக்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஆஹ் நன்றிங்க